அஹ் வணக்கம் தோழி கேன் ஆஹ் நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா தோழி
உம்
நல்லாருக்கீங்களா தோழி ஆஹ் தோழி இப்ப வந்து பாத்தீங்ன்னா உம் எ இப்போ வந்து நம்ம உறவினர்களோட உம் அதையு தாண்டி நண்பர்கள்னு இருக்காங்கல்ல இப்ப அந்த மாரி அந்த நண்பர்கள்ல இப்ப ஒங்களுக்கு எப்டி சொல்றது பள்ளிகள் லயோ இல்ல காலேஜ் நீங்க கல்லூரி படிக்கும்போதோ ஆனா நெறைய நண்பர்கள் வந்து இப்ப முடியு பேசிட்ருக்காங்க பேசிட்ருப்பாங்க தோழி ஆனா அதே சமயம் நம்ப குடும்பத்தோட நம்ப கணவரோட அவ்ங்க ஒங்க தோழியோட கணவரோட அந்த மாரி உம் மிங்கில் ஆவுறாங்ளா அந்த மார்லா இ உங்களுக்கு யாராவ்து இருக்காங்ளா தோழி உறவினரையு தாண்டி
அஹ் அஹ் ஆமா இப்ப வந்து நம்மளுடைய பள்ளிக் காலங்களா இருக்கட்டும் அல்லது கல்லூரி காலங்களா இருக்ட்டும் ஆஹ் அப்போ வந்து நம்ம வந்து து நெறைய நண்பர்களோட நம்ம வந்து பழகிருப் போ பேசிட்ருப்போ இல்லைங்ளா ஆனா வந்து இப்ப உள்ள இது உம் க சூழ்நிலைல பாத்தீங்க அப்டின்னாக் கா அம் நம்ம இன்னு நெறைய வந்து நண்பர்கள் வந்து உம் உம் அப்பற அதாவ்து ஆண்கள பொறுத்தளவு
உம்
ஆண்கள பொ பொறுத்தளவு வந்து நம்ம பள்ளி காலங்களா இருக்கட்டும் கல்லூரி காலங்களா இருக்கட்டும் அந்த உன் அந்த உ முடித்த க நண்பர்கள
உம்
போ க போ போ ஹம்
நா என்ன சொல்றனா தோழி இப்ப கணவர் வ கணவர் சைட்லருந்து பாத்திங்னா கணவரோட நட்பு வந்து கல்யாண ஆனாலும் செரி கல்யாண ஆவாததுக்கு முன்னாடியும் அப்பிடியே தான் தொடர்ந்து வருகிறது ஆனா வந்து பியான் பெ பெண்கள பொறுத்த மரைக்கும் அப்டி வருவதில்லை ஆஹ் பாதிக்கு பாதி வேன்னா வரலா எனக்கு தெரிந்து அந்த மாரி பாத்தீங்கனா அப்டியே அந்த பாதிக்கு பாதி வந்தாலும் கூட அந்த தோழிகள் மட்டுந்தான் தோழிகளாக அஹ் கல்யாண பிறகுமே பேசிட்ருக்காகலா அதுலயும் வந்து அந்த அம்பது சதவீத் இத்துலியும் ஒரு முப்பது சதவீதம் இல்ல இருவது சதவீதம் தா அவ்ங்ளோட கணவர்மார்கள் அந்த மாரி வந்த நண்பர்களாகி அப்பறம் உறவினர்கள் ஆகி குடும்பத்துடன் ஒன்றோடு ஒன்று வந்து தங்குறது கொல்றது எதாவ்தொரு விசேஷம்னா வாரது போறது அந்த மாரி வந்து ஒரு இருவது சதவீதம் இல்ல முப்பது சதவீதம் தான தோழி இருக்கிறார்கள் அந்த மாரி ஒங்களுக்கு அந்த மாரி இருக்கிறார்களா
இல்ல அம் சாப்டே சாப்டே குக் குக் கூ
சொல்லுங்கள் தோழி
உம் ஏ அப்டி ஆமா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கனா அப்டிதா க்கா இப்போ அப்ப அப்ப எல்லாம் பாத் தீங்க அப்டினா அஹ் அப்பய்லைமே ஒரு அஹ் ஆக்சுலா பாத்தீங்கனா கோட்டமே வந்து ஓரளவு அதாவ்து ஒரு ஐம்பது பர்ச ஃப்பை சதவீதமாவ்து வந்து அவங்க வந்து அது அப்டியே ப ஒரு பயன்பாட்லே வச்சிருக்காங்க ஆனா பெண்கள பொற் எத்ளவு அப்டின் பாத்தீங்கன்னா ஒரு திருமண வாழ் கி அப்டின்னு அதுக்குள்ள வந்தவொ வந்து த ஒடனவே அது என்ன கார்ணம் அப்டின்னு பேர் சொல்ல தெர்ல ஏன்டா றியள உறவுகள் வந்து நின் நின்றது அப்டின்ருதா சொல்லணு ஏன்னா என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே நெறைய தோழர்களாருக்கட்டு நமக்கு வந்து அறிமுகமா இரு ப்பாங்க ஆனா அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பாத்திங்கனாக்க நமக்கு அந்தொரு அறிமுகம் அப்டிங்கறது வந்து இல்லாமலே போயிடுது ஆ தோழர்கள் அப்டின்றத காட்டிலு ம் இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய அ செல்ஃபோன் மொதற்கொண்டுமே வந்து நம்ம கல்யாணத்துக்கு அப்பற வந்து அதே நம்பர் கூட நெறைய பேர் பயன்படுத்துறது இல்ல அப்டின்றதுதா அ நா சொல்ற என்ன
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
தோழிகல்லா வந்துட்டு இப்பொ பாத்திங்க அப்டினா நெறைய பேர் நெறைய தோழிகள் இருந்தாங்க ஆ அவங்கள அவங்க எல்லாருமே வந்து அதாவது ரொம்ப நல்ல நெருங்கிய ஒரு உறவுமுறைல தா இருந்தோ ஆனா பாத்திங்கனாக்க இந்த கல்யாணத்துக்கு பிறகு யாரு யாரிடமிமே அதிகளவு வந்து ஒரு அ தொடர்புல இல்ல ஏனா எல்லாருகிட்டயு அந்த நம்பர் அப்படிங்கறது இல்லாம போயிடுச்சு என்ன காரணமா அந்த அளவுக்கு வந்து பெண்கள பொறுத்த அந்த தோழிவு யாரு கூ து அதாது தோழிகள் இருக்கும் அப்படின்னனு பாத்து தோழிக்கு ஒரு தோழி தா தொடர்புல இருக்காங்க இருக்கறதில்ல
அது எதுனாலோ அது அந்த அவங்களுக்குள்ள உள்ள சூழல் உஹம் அந்த மாரி கூட இருக்கலாம் தோழி அவங்களுக்கு என்னவோ
ஆஹ் அதுதா அதாவது சில ஆ ஆ சில ஆண்கள் வந்து சொல்லி அதே அது ஆண்கள் வந்து மொபைலே வந்து பயன்படுத்த வேண்டா அப்டின்னு மாரியு சொல்லிருக்காங்க சில ஆ வந்துட்டு வந்து அத வந்து ஏத்துக்குறாங்க அஹ் இருந்தாலும் வந்து ஹ போகக்கூடிய அந்த இடத்தை பொறுத்து தா வந்து ந்து அவங்களுடைய செயல்பாடுகளுமே மாற்றமா இருக்கு அப்டின்னு நானுமே நெனைக்கிற
இப்ப நம்ம எல்லா பகிர்றோம் கொல்றோம் இந்த நம்ம நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வெளில போறது கொல்றது அந்த மாரி நம்ம வந்து இந்த மாரி நெறைய நம்ம கணவர் மார் இரு கள் அந்த மாரி பேச வெச்சு நட்பாயிக்கி அந்த மாரி பண்ணுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கு நல்லா இருக்குனுது தோழி உறவினர்களோ விட இந்த மாரி நண்பர்கள் சைடுல இருந்து வந்து பாத்தாக்கா ஒரு குடும்பமாக ஆகி நம்ம குழந்தைகளும் அவங்க குழந்தைகளும் நட்பாகி அந்த மாரி இருக்கிறது ஒரு விதமான நல்லா இருக்கும்
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா ஆஹ அத வந்து அனைத்து கணவர்மார்களும் அத ஏத்துக்கணும் ஏத்துக்கிட்டு சத்து ரீதியா இரு இருந்தாங்க அப்டின்னா அதுனாலா இருக்கு அப்டின்டு அவங்க வந்து செயல்படுத்தணு ஏன்னா நெறைய நெறைய வீடுகள்ல நெறைய நெறைய பெண்கள பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஆஹ் அந்த கணவருக்கு பயந்து தா நெறைய பேர் வந்து பா பயன் படுத்துறதையே விட்டுடாங்கன்னு நா நெனைக்கிற
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
நம்ம குடும்ப அப்டின்றதால ஆஹ் அதையு தாண்டி வந்து குடும்பம் அப்பட போகும் பொழுது நமக்கு வந்து இப்போ பெண்கள பொறுத்த அளவு வந்து உ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போறோ அந்த வீட்ட பாத்துக்கறதா இருக்கட்டு செரி இல்ல அவங்க வீட்ட சமைக்கிறதுல இருந்து நம்ம அதுலையே முழுக்க முழுக்க நம்ம ஈடுப அதனால நமக்கு வந்து அந்த நட்ப வட்டாரங்கள் அங்கறிறது வந்து நம்ம வந்து சரியா நம்ம வந்து
பயன்படுத்தல பயன்படுத்தவும் இல்ல தோழி ஆனா வந்து அப்டி இருக்க வேணான்னு எனக்கு தோணுது தோழி இந்த மாரி எனக்காவது வெளில போறது இல்ல ஒரு கல்யாணம் நிகழ்ச்சினா அப்போ எல்லோரும் சேர்ந்து போகும் போது அதை நம்மளே பேசிக்கொண்டு வெளியில் போய் ட்டு அப்டியே நம்ம வெளில பீச் கோவில்ல பக்கத்தில் கல்யாண மண்டபத்தில் பீச் இருந்தால் பீச்சுக்கு போயி்டட்டு அங்கே பேசிக்கிட்டு அப்போ ஒரு ரு ஒரு நட்பு உருவாக வாய்ப்பு இருக்குல்ல தோளி கணவர்மார்கள்ல உம்
பயன்படுத்தணு அது வந்து நம்ம கணவர்களிட்ட
உம் சொல்லிதா தோளி இது பண்ணணு கண்டிப்பாக அதுலயு எதை உம் ஆ ஆனா அதுலயு எத்தனைய பேர் வந்து ஒத்துப்பார்கள் என்று தெரியாது ஆனா ஒன்னு ரெண்டு பேர் ஒத்துருக்கலாம் தோளி அப்படி ஒத்துக்கிற இதுல வந்து நம்ம வந்து அத செயல்படுத்தி பாக்கலாம் அது ஒரு நல்லா இருக்கும்ல தோளி
ஆ கண்டிப்பா கண்டிப்பா அது வந்து ஒரு நல்ல முறை நல்ல ஒரு செயல்பாட இருக்கு ஏனா ஆ எல்லாரு ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது நீங்க அதே சமயத்துல எல்லாரு ஒத்துக்குபாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆ பேரு தா வந்து அதுக்கு ஒத்துக்கமாட்டே அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்லுவாங்க வேணும்னா நம்ம நம்ம கணவர்கள் வந்து நம்ம பேசி வெளிப்படையா அவங்கள்ட்ட பேசி அ இது மாதிரி பண்றது அவங்க சொல்ல சொன்னோம்னா அவங்களாலா நம்ம ச நம் உதவி செய்ய முடியு அப்படின்றத பாத்துட்டு அவங்க உதவி டேத்துக்கு ஒரு வழி வழியா கூட இருக்கலா ஆ அந்த மாரி நம்ம வந்து கடைசி வரைக்கு நம்மளுடைய நட்ப வந்து நம்ம வந்து து தொடருது சுசி என்ன பண்ணலா அப்படின்றது பா இருக்கலா அப்பிடினு நானெனக்குர நக்கிறே
கண்டிப்பாக தோளி கண்டிப்பா தோளி இப்ப அதாவது நம்ம பாத்துக்க முடியலனா கூட நம்மளா ஏதாவது ஏதோ ஒண்னை ஏற்படுத்தி பாத்துக்கிறது அந்த மாரில்லா இருந்தாத தோளி அது வந்து ம்ச் கூட இன்னு அது அப்பிடி எக்ஸ்டெண்ட் ஆகு சொல்றேன்
ஆ ஆமா அதாவது இப்போ நம்ம வந்து அவங்க நம்ம வேணுமா உங்கள பாத்துட்டு பேச ஆ நேரடியாக பாத்து நம்மளாள பேசுறதுக்கு நேரோல்ல அப்பிடினு அப்படின்றாலு ஆ அப்போ நம்ம வந்து ஒரு போக்கூடாது ஒருபோன் மூலியமா கூட அவங்க தொடர்பு இருக்கும் படுத்திக்கலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது வாரத்து இரண்டு முறையோ அப்படின்றிலையாவது ஒரு தொலைபேசியில நம்ம தொடர்பு கொண்டு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிஒரு ஒரு ப இருந்தது அப்படின்னாக்கா ஆஹ் உம் அல்லது கொஞ்சம் நமக்கு அதாவது நம்ம தோழிகள் அப்படிங்கிற பட்சத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நல்லது கேட்டது அதிகமா நம்ம தோழி இடம் நம்ம வந்து பகிர்ந்துப்போம் நம்மவந்து நம்முடைய அப்ப அப்பா அம்மாவா இருக்கட்டும் கணவரையும் தாண்டி நம்மட தோழிகள்கிட்ட நிறைய விஷயங்கள ந பகிர்ந்துப்போம் அதுல வந்து நமக்கு வந்து மன உளைச்ச சொல் அப்படின்றதுமே நமக்கு வந்து குறைவா தான் ஆகும் அதே மாதிரி ந ப்போ நம்ம தோழிகள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க ஒரு சில ஆலோசனைகளை நல்ல முறை தான் எந்த தோழியும் நம்மோளட தோழியோட வாழ் வீணா போகும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நம்மகிட்ட பேச போறது கிடையாது சோ அது மூலியமா கூட நமக்கு வந்து ஒரு சில ந நல்ல ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் நட்பு ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து ஆ நடக்கறதுக்கு வாய்ப்புகள்
இப்ப என்னென்ன நம்ம இப்ப இந்த மாதிரி பகிர்ந்து நம்ம வீட்டு நிகழ்ச்சியில் ஏதாவது இருந்தா அவங்க அவ நம்மஅவங்க வீட்டுக்கு போறதும் இல்ல நம்ம ஊர்ல இப்ப வந்து எங்கஊர்ல எல்லாம் தேரு தெப்பம்ல்ல இருந்தா அவங்களை அழைக்கிறதும் அவங்க வீட்டுல அவங்க ஊர்ல அதாவது இதுனா நம்ப அங்க போறதும் திருவிழாக்கள் அந்த மாதிரி எல்லாம் போய் பகிர்ந்தோனா கூட அந்த இது நட்பு வந்து கொஞ்சம் மாறும் தோழிக அந்த குடும்பமா மாறும்
கண்டிப்பா கண்டிப்பா ஆமா அந்த அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நம்ம வந்து ஒரு வ திருவிழா நாட்கள் வந்து ப பார்த்து பழகணும் அப்படின்றத காட்டியும் ஆஹ் எதுவும் நமக்கு ஒரு நேரம் அது ஒரு குறைந்தளவு ஏதோ ஒரு நேரோ கெடைக்கும் இது அப்டீன்னா அர மணி நேர ஒரு மணி நேரமாவது ஒதுக்கியாவது நம்ம குடும்பத்தாரோட இப்ப போயி பேசி ஒரு தேனக்கலக்கியோ அந்த மாரி இது கூட நம்ம வந்து நட் பு வந்து அதிக நேரம் நம்ம வந்து பயன்படுத்துற கூட நம்ம வந்து அதாவது நம் நம்ம கையில தான் இருக்கு எதுவுமே நம்ம
ஆமா தோழி கண்டிப்பா தோழி கண்டிப்பா மாசத்துல இல்லனாலோ மாசத்துல ஒரு நாள் பாக்கவும் இல்லை ஆனா அவுங்கவுங்களுக்கு வேலை இருக்கும் ஆறு மாசத்துக்கு ஒருவாட்டியாவது நம்ப வெளியிலேனு கூட போக வேண்டாம்னு சொல்லி நீங்க அவங்க வீட்டுக்கு இல்ல நாங்க உங்க வீட்டுக்கு வரோம்ு சொல்லி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில பகிர்ந்துகிட்டா அது கொஞ்சோ நல்லா இருக்கோ தோழி எனக்கு என்னமோ அந்த மாரி இருந்தா கொஞ்சோ நல்லா இருக்கோனு தோணுது தோழி நம்ம பிள்ளைகளுக்கும் நல்லா இருக்கும்
ஆமா நிச்சயமா ஏன்னா நம்மளுடைய காலத்துக்கு அப்புறமும் கூட நம்ம கொழந்தை களுமே அந்த ந நட்பு ரீதியா பயன்படுத் இத்ன நாள் நான் இந்நாள் மகி்ழ்ச்சி தரமான ஒரு என்னோட அம்மாவுக்கு உங்க அம்மா தெரியும் என்னுடய அப்பாவுக்கு தெரியும் இப்டீன் சொல்லி பழகுறது அப் டீங்கிறது வந்து ஒரு நல் நட்பு ரீதியா ஒரு அவரு பகீர்ச் சு தரமான ஒரு செயல் ஏனா நம்மோ இப்பக்கூடிய இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கீனா புதூ புது ஆட் பே நன்றி நம்ம வந்து து ஏமாற்ரத விட இது மாரி பழகி நல்லா தெரிஞ்சி உள்ளவங்கள்ட வந்து நம்ம இன்னும் மேற்கொண்டு நறய பழசங்கள் வெச்சி அக்கா அது வந்து ஒரு நல்ல செயல்பாடாதா இருக்கும் ஏனா நா கொழந்தைகள்கப்றோ ஏதோ ஒரு துணை நம்மளால முடிஞ்சிது ஒரு துனண நல்ல ஒரூ தலைமுறையிட்டு நம்மோ வந்து எது நம்பலால முடிஞ்சிரு துணையே து அது நல்லது கேட்டது அப்டின் சொல்லி ஆறுதல் பற்றக்கூடிய அளவுக்காது ஒரு துனயா நா முயர்சி
உம் கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி கண்பிட் பா தோழி இதெப் நம்ம பே இத பத் தி நம்ப பின்பு
ஆஹ் நன்றி தோழி